ஹலோ
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நா சும்மா தா இருக்கே நீ என்ன பண்ற
நானா சும்மா வீடியோஸ் தா பாத்துட்டுருக்க
ஓ அப்டியா நா கூட அங்க என்னமோ
சொல்லுங்க
ஆ நா கூட சில வீடியோஸ் தா பாத்துட்டு இருந்தே இந்த மாரி இங்கிலீஷ் கத்துக்கதா இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கே நா
ம் நானு அதே விஷ்ய தா பண்லான்ட்டு இருக்கே நல்ல விஷய தா எவ்ளோ நாளா ட்ரை பண்ணிட்யிருகீங்க
நா இப்போதா சில நாளா ட்ரை பண்ணிட்டுருக்க இந்த இந்த இதுவுக்கு தா ரொம்ப இங்கிலிஷ் ரொம்ப இம்பாட்டண்ட்டா இருக்கு அதா
ஆம்மா நம்ம இங்கிலீஷ் பேசனா நல்லாயிருக்கு பட் ஆனா கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஒரு பயமாவு இருக்கு
ஆமா ஆமா இங்கிலீஷ் பேசுனாதா ரொம்ப நர்வஸா ஆகிட்ற நா லா எ கிராமர் மிஸ்டேக் வந்துருமோ அப்டி இப்டின்னு
ஆமா எனக்கு அதேதா இங்கிலீஷ் பேசனூன்னு ஆசையா இருக்கு பட் ஆனா வந்து பேசும்போது தப் ப்பு வந்துடுமே நம்மள பாத்து யதாச்சு கமன் பாஸ் பண்ணுவாங்களோ எல்லா தோனுது
ம் ஆமா ஆமா அது நெறய பேருக்கு இருக்கு சேம் ப்ராப்ளம் தா நாலேஜ் வந்து நமக்கு தெரியுது எப்டி பேசுன் தெரிது ஆனா அந்த பயம் இருக்கு அதா மெயின் ப்ராப்ளமா இருக்கு
ஆமா நமக்கு அந்த விஷ்யோ தெரியு பட் அத எப்டி கம்யூனிகேட் பண்றதுன் தெரியாத்தால ஒரு பயம் வந்துர்து
ம் ஆமா ஆமா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணு ப்ராக்டிஸ் பண்ண தா வந்து கத்துக்க முடியுமே போல
ஆமா
ம் நா கூட வீட்ல இருக்க கொழந்தைங்கிட்ட பக்கத்து வீட்டு பசங்க கிட்ட எல்லா இங்கிலீஷ்ல பேசிதா கத்துக்ற
ம் ஆமா அவூங்க லெவல்ல இருந்து ஆரம்ச்சா நமக்கு சரியா இருக்கு கரெ க்ட்டா நம்ம வந்து ஜஸ்ட்டு பேஸ்னா மட்டு பேச ட்ரை பண்ணாலே போது பர்ஃபெக்ட்டா பேசணுன்ட்டு கூட நெனைக்க தேவயில்லல
ம் ஆமா ஆமா நீ சொல்றது கூட சரிதா மத்தவங்களுக்கு புரிஞ்சாவே அது பெரிய சக்சஸ் மாரிதா நமக்கு
ஆ கரெக்ட்டு
ஆமா நீ இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண என்னன்ன மெத்தட்ஸ்லா யூஸ் பண்ணிட்ருக்க
நா வந்து ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸ்ல இருந்துதா ஸ்டார்ட் பண்ற டெய்லியு வந்து மூவில்லா பாப்பல்ல அந்த மூவில வந்து இங்கிலீஷ் ஷப் சே சப் டைட்டில்ஸ் இருக்குல அதோட தா பாப்ப அப்றோ அவுங்க ப்ரொனன்சியேஷன் பாப்ப எப்டி அவுங்க சென்டன்ஸ்லா ஃஅபார்ம் பண்றாங்க அப்டின் சொல் சொல்லி பாத்தா கொஞ்சோ ஹெல்ப்பா இருக்கு நீ எந்த மாரி வீடியோஸ்லா பாப்ப
நா கூட இந்த இன்டர்வியூ வீடியோஸ்லா இருக்குல இன்டர்வியூல எப்டி பேசணு அப்டிங்கிற வீடியோஸ்லா பாப்பே இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீசஸ்ல்லா இருக்குல்ல அதல்லா பாப்பே அப்றோ இங்கிலீஷ்ல இந்தே மாரிதா வீடியோஸ்தா பாப்பே நா மூவிஸ்லா பாத்தன்னா அது சப்டக்காகதா பாப்பே
ம் ம் ம் நம்ம ரெகுலரா பேசிட்ருந்தா நீ சொல்ற மாரி வருன் நெனக்கிற நேச்சுரலா அப்டியே வந்துருல
ம் ஆமா ஆமா சிம்பிளா இங்கிலீஷ் மூவிஸ் சீரிஸ் பாத்து ஈஸியா கத்துக்லா போல நம்ம
ஆமா ஆனா நம்ம கொழந்தைங்க விடணுமே நம்மள பாக்கறதுக்கு
ம் ஆமா அது கரெக்டா சொன்ன பாக்கும் போதே நொய் நொய்ன்னு கத்திட்டே கெடக்குங்க
ம் பக்கத்துல வந்து உக்காந்துட்டு நம்ம ஒண்ணு கத்துக்லான் போனாதா ரொம்ப டிஸ்டப் பண்ணுவாங்க
ம் ஆமா கரெக்டா சொன்ன
ம் அப்றோ நா சில டைம்ல என்ன பண்ணுவனா மிரர் முன்னாடி போய் நின்னு பேசி பாப்ப நம்ம எப்டி பேசுறோ அப்டி சொல்ட்டு அப்ப பேசும்போது கொஞ்சோ கான்பிடென்ஸ் வர மாரி இருக்கு எனக்கு நீ அது மார்லா ட்ரை பண்ணிருக்கியா
ம் அது மாரி நா ட்ரை பண்ணிருக்கே இந்த ஸ்கூல் எல்லா படிக்கும்போது இந்த ஸ்பீச்லா குடுக்ணுன் சொல்லுவாங்க பாத்தியா செமினார் அப்டி இப்டின் இருக்கு அப்போல்லா அந்த மிரர் முன்னடிதா நின்டு பேசிட்ருப்பே
ஆமா நமக்கு அது மாரி ட்ரை பண்ணு போது எனக்கு கொஞ்சோ கான்பிடன்ஸ் அதிகமா ஆகற மாரி தோணு
ம் ஆமா கண்டிப்பா நம் மிரர் முன் நின் நின்டு பேஸ்னாதா நமக்கு வந்து நம்ம எப்டி பேசுறோ எது இம்ப்ரூவ் பண்ணணு அதல்லா நல்லா தெரியு
ம் நீ எந்த மாரி டாப்பி க்லா சூஸ் பண்ணுவ இந்த செமினார் இது மாரிலா எடுக்க சொல்லும்போது ஸ்கூல் டேஸ்லலா
ஆ நா எனக்கு ஈஸியா என்ன செமினார் இருக்கோ அதுதா எடுப்பே நமக்கு புரிஞ்ச மாரி டாபிக்கா இருக்கணு அது
ஆ கரெக்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சாதா அடுத்தவுங்களுக்கு அத நம்ம புரிய வைக்க முடியு கரெக்டா சொல்லிட்டீங்க
ம் ஆமா ஆமா இவ்ளோ நாள் ஸ்கூ இவ்ளோ வருஷோ ஸ்கூல் படிச்சு கூட நமக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா பேசவே தெரிலப் பாரே எவ்ளோ பயமாருக்கு
ஆமா நம்ம படிச்சப்ப எப்டின் வெச்கோயே எக்ஸாம் வரு அது கொஸ்டின் கேத் த ஆன்சர் படிச்ட்டு போவோ நமக்கு வந்து ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து கம்யூனிகேஷன்ல குடுக்ல இங்லீஷ்ல அதனால இப்ப நம்ப ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆகுறோல்ல
ம் ஆமா கரெட்டா சொன்னே இப்போலா நா மோஸ்ட்டா வந்து யூடியூப்தா கத்துக்றனே யூடியூப்ல ஆன்லைன் கோர்ஸ்லாம் இருக்கு இந்த அவுங்கதா நல்லா சொல்லி குடுக்றாங்க
ஆமா நம்ம ஒரு ஹாபிட்டா இத வெச்சுக்ட்டோனா ஈஸியா ஆயிடுன் நெனைக்றே இங்கிலிஷுன்றது இல்ல
மாமா டெய்லி பேசிட்டே இருக்குணு அத் சின்ன விஷ்யமாந்தாலு செரி கொஞ்ச நேரோ பேச்னாலு செரி டெய்லி
ம் ஆமா ஆனா இப்ப இருக்க ஸ்கூல்லெலாம் பாத்தீன் வெச்கோயே கொழந்தைங்கள்க்லா ஈஸியா நம்ம பேசற இங்கிலீஷ் வந்து இப்ப அவுங்களுக்கு கேஷுவலா பேச ஆரம்பிச்சர்றாங்க எனா வுங்க ஸ்கூல்ல ஃபுல்லா இங்கிலிஷ்தா நெனைக்கறே கம்யூனிகேஷனில்ல
ம் ஆமா நம்ம படிக்கம் போது இங்கிலீஷே இருக்காது நம்ம தமிழ்லதாம் பேசோ அப்போ சொல்லுவாங்க இங்கிலீஷ்லப் பேசுங்க பேசுங்க ட்டு நம்மதா
ஆமா ம் கரெக்ட்டு நம்ம இப்ப ஜாலியா விட்டுட்டோ
ஆமா இப்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோ
ம்
ம் அப்றோ இந்த டெய்லு யாருத்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் லாம் பண்ணம்போது இப்போ டீ செய்றேனா வந்து மைண்ட்ல அப்டியே திங் பண்ணிப்பே நவ் ஐம் மேக்கிங் டீ அப்டின் சொல்லிட்டு அப்பதா எனக் கொஞ்சோ கொஞ்சோ இங்கிலீஷ் நல்லாப் பிராக்டிஸ் ஆகு
ஆமா இது நல்லாயிட்டியா இருக்கே நானு ட்ரைப் பண்ணி பாக்றே இனிமேல்க்கு
ம் கண்டிப்பா ட்ரைப் பண்ணுங்க நல்லாதா இருக்கு நல்லா இங்கிலீஷ் பேசதுக்கு சு நல்லா வருது மைண்லக்கூட அப்டே சென்டன்ஸ் அப்டியே ஃபார்ம் ஆகுது
ம் ம் ம் இந்த சைலன்ட் லெட்டர்ஸ்லா நம்ம ப்ரொனௌன்ஸ் பண்ணுவோல்ல அதலா நம்ம கரெக்ட்டா யோசிச்சு லிசன் பண்ணி பேச்னாதானே நம்க்கு ப்ரொனோன்ஷேஷனே நல்லா வருது வேர்ட்ஸ்லா இல்ல
ம் மா மா மா கரெக்ட்டா சொன்னீங்க நா கூட வந்து நியூஸ் பேப்பர்லா வந்து படிக்க ஆரம்பிச்டே அதப் படிச்சு எப்டி ப்ரொனோன்ஷ் பண்ணணுன்னு ம் ஆமா
ஆனா நாங்க எங்க வீட்ல இப்ப நியூஸ் பேப்பரே வாங்கறதில்ல ஃபுல்லா இப்ப டி வில பாத்துட்ருக்கோ நீ சொல்ற ஐடியா நா இன்மேல் ட்ரை பண்ணி பாக்றே
ம் மாமா நாங்க கூட நியூஸ் பேப்பர வாங்றதில்லே இப்போ இந்த இங்கிலீஷ் கத்துக்கதா நா வாங்கிட்டே இருக்கேனே
ம் ம்
அது கூட ஃபர்ஸ்ட்டு பேசும்போது ரொம்ப தடுமாறிட்டே இருப்பே வர வாயிலே வராது வார்த்த நாப் ப்ரொனோன்ஸ் பண்ணவே முடியாது ஆனா இப்போ கொஞ்சம் பரவால ஸ்மூத்தா பேச ஆரம்பிச்டே
ஆமா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் மிஸ்டேக் இல்லாம வராதுல்ல எதியு லேர்ன் பண்ணும்மோது நமக் கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் வருந்தா
ம் ஆமா ஸ்கூல் டேஸ்லிலா ஞாபகோ இருக்கா இந்த இங்கிலீஷ்லாம் பேசபோது ஃப்ரெண்ட்ஸ்லா அப்டியே சிரிப்பாங்க
ஆமா இப்ப வந்து ம் நம்ம ஒன்னு தப்பா சொல்லுவோ இன்கேஸ் அந் பசக் பக்கத்ல இருக்கவுங்கள்க்கு அந்த வேர்ட் தெரிஞ்சதுனா இது தப்பு அப்டி சொல்ட்டு நம்மள கமெண்ட் பாக்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஒண்ணு தப்பா பண்ணுவாங்க நம்ம கம்மான்ஸ் பாஸ் பண்ணுவோ
ஆமா ஆமா ஆனா மிஸ்டேக்ஸ் இல்லாம யாருமே லேர்ன் பண்ணவே முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம மிஸ்டேக்ஸ் வந்தாதா நம்ம நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணவே முடியு
ம் ஆமா கரெக்டா சொன்னிங்க
உம்
நம்ம என்னா ரொம்ப மோட்டிவேஷன்லா பேசிட்டு இருக்க மாரி இருக்கு
மோட்டிவேஷ்னலாவு சொல்லலா நமக்கு வேணுமே இங்கிலீஷு நீ சொல்ற ட்ரிக்ஸ் வச்சு நா கத் கத்துக்லா நா சொல்ற ட்ரிக்ஸ் வச்சு நீ கத்துக்லா இங்கிலீஷு
உம் ஆமா நம்ம டெய்லி இந்த மாரி கால் கூட பேசலா இங்க வீட்ல பேசுறதுக்கு ஆள் இல்லன்னா உம்
பேசுவோ பேசுவோ
உம் வீட்டுல ஹஸ்பண்ட்லா வந்தாங்கனா இங்கிலீஷ்லயே பேசு பேசிட்டு டு யு வான்ட் டீ டு யு வான்ட் காஃபி அப்டின்னு கேளு
கண்டிப்பா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ஸ் கிட்ட இருந்துதா ஆரம்பிக்கணு அவிங்கதா வந்து நம்ம தப்பு பண்ணாலு நம்மள எதுவு சொல்ல மாட்டாங்க ஹஸ்பண்ட்லா வந்து
ஆமா ஆமா ஆமா நம்ம கான்ஃபிடென்ஸியே உடச்சிருவாங்க
உம் கண்டிப்பா
உம்
நியூஸ் பேப்பர்ல்லா வந்து இருக்குல்ல அந்த ஹெட்லைன்ஸ் மட்டு பெரிய போல்டு வேர்ட்ல இருக்கும்ல அதெல்லா ஃபஸ்ட் மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா ஈஸியா இருக்குன்னு நெனைக்கிறேல்ல
ஆமா ஆமா அதுதா ஈஸியா இருக்கு உள்ளல்லா போனின்னா அவளுக்கு டிஃபி கல்டான வொர்க்லா இருக்கு அப்டில்லா வோர்ட்ஸ் இருக்கானே தெரியாது நமக்கு
சில டைம் நா என்ன பண்னுவேனு வச்சுக்கோங்களே எப்பா கொழந்தைங்களோட ஸ்கூல் ஸ்டோரி புக்ஸ்ல்லா எடுத்து ரீட் பண்ணுவே அதுலியே இப்போ வந்து அவங்கலா நல்ல அட்வான்ஸ்ட் லெவல் புக்ஸ் குடுத்துருக்கதால ஒரு சில வேர்ட்ல்லா புரிய மாட்டேங்குது எனக்கே நா அப்புறோ மொபைல் எடுத்து சர்ச் பண்ணி அப்பறமா தெரிஞ்சுக்கிறே
உம் ஆமா ஆமா நம்ம படிக்கும் போதெல்லா சின்ன சின்ன கததா இருக்கு அதா பழங்காலத்து கதையா இருக்கு ஒரே கத ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இப்ப என்னன்னமோ வந்துச்சுல
ஆமா எதுவு ட்ர்ம் ஒண்ணு ஒண்ணு ட்ர்ம் டூ ஒண்ணு ட்ர்ம் த்ரீ மூணு ட்ர்ம்லயு வேற வேற அப்டியே அட்வான்ஸ்ட் லெவலா வருது
உம் ஆமா இன்னு போக போக என்னென்ன மாறப்போதோ தெரில
அவங்கள வச்சு நம்ம இன்னு நெறைய லேர்ன் பண்ணிக்கலா
ம் ஆமா நம்மள விட நல்லா பேசுவாங்க போலியே அவங்
ஆமா கரெக்ட் தா இப்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்கள்ட நா என்ன விடவே என் பையல்லா பாத்தேனா சூப் சூப்பரா பேசுறா
உம் நல்லதுதா ஆனாலு சின்ன வயசுலயே கத்துக்குறாங்கல
கத்துக்கறாங்க இருந்தாலு கொஞ்சொ எனக்கு கஷ்டமா இருக்கு நம்மள வந்து நெக்ஸ்ட்டு லெவல் அவங்க போம்போது நம்ம டிமோட்டிவேட் அவிங்களு சேந்து பண்ண ஆரம்பிச்சிரு வாங்களோன்ட்டு
ம் ஆமா ஆமா அந்த பயோ எனக்கு இருக்கு
உம் எனக்கு என்ன தோணு எனக்கு என்ன தோணுதுன்னா டெய்லி ஒரு கொஞ்ச கொஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலே கொஞ்ச நல்லா இருக்கு அப்டி தோணுது
ம் ஆமா ஆமா நமக்கு ஒரு கான்ஃபிடென்டா இருக்கும்ல மத்தவங்க முன்னாடி பேசுறதுக்கு வெளிய எங்கையாச்சு போனுனால காபி ஷாப் ரெஸ்டாரண்ட் போனனால நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சா ஒரு நல்ல கெத்தாதா இருக்
ஆ நா ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவல் தா
ம் ஆமா அது ஒரு அட்வான்டேஜாவே இருக்கூ நம்மளுக்கு
ம்
ம் அப்றோ என்ன சாப்பாடு சாப்பிட்டியா பிரேக்பாஸ்ட்ல்லா
பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு நா லன்ச் இனிமேல்தா செய்யணு நீ என்ன சாப்ட்ட
ம் நா வந்து தோச தா சாப்ட்ட
ம் சம்மர் டைம்ல தோச சாப்ட்டா எனக்குல்லா நெறைய தண்ணி தாகோ எடுத்து நா தோச கல்லயே வைக்கிறதுல இப்போ புல்லா இட்லிக்கு போயிட்ட
இட்லி எல்லா வைக்கணும்னா அது தனியா அது பாத்திர கழுவிட்டு அந்த இட்லி குண்டா கழுவிட்டு இருக் இன்னுமே அது ஒரு தலைவலியா இருக்கு
ம் ஆனா வந்து இப்ப தண்ணி சத் து நமக்கு வேணும்ன்றதால மோஸ்ட்லி நாங்க ஸ்டீம்டு ஐட்டம்ஸ் தா இப்ப இந்த சம்மர்ல மட்டு
ம் ஓகே நல்ல விஷயந்தா
ம் ஆனா நீ சொல்ற மாரி ஆ பாத்திர கழுவுறத நெனச்சா கொஞ்ச பயமா இருக்கு
ஆமா சாதாரணா இந்த தோச செய்றதுக்கே அவ்ள பாத்திர வந்திருது சாம்பாருக்கு இதுக்கு அதுக்குண்ட்டு எல்லாரு சாப்டு வக்கிற பாத்திர வேற
ம் ஆமா ஆமா சரி நா போய் அடுத்து லஞ்ச் செய்ய ஆரமிக்கிற
ம் சரி சரி ம் பாய் பாய்
பாய்